வணக்கம், ஆ வணக்க வணக்கம் சிறுதானியங்கள்ல பத்தி ஆ ந ல்லாருக்கே நல்லாருக்கே, நீங்க எப்டி இருக்கீங்க? சாப்ட்டீங்களா
நல்லாருக்கே, ஆ, சா சாப்ட்டே தோழி எல்லா நல்லாருக்காங்க சாப்ட்டாச்சு
ஆ இந்த இந்த இந்த உணவ பத்தி பேசுவோ தோழி, ஆ அதாவது இந்த அரிசி சாத வந்து ம், நம்மளுக்கு கெடுதலா இல்ல சிறுதானியங்கள் நல்லதான்றத பேசலா அந்த காலத்துல வந்து கம்பு இருக்கு பத்தீங்களா
அ அந்த காலத்துல அதுதானே, அ
அது கேள்வர
அந்த சாறு, சோளம் கூழு அந்த ஊட்டந்தா இன்னைக்கு நாங்க இன்னைக் கி நல்லா இன்னைக்கி இன்னு தெடமா இருக் கோப, அப்பல்லா எங்க அப்பா வீட்டுலல்லா அதுதா கூழா செஞ்சு அக இதுல அகப்பையில எடுத்து எடுத்து அந்த நீரார த்துல போட்டு வச்சிருப்பாரு மறுநாள் நாங்க எடுத்து சாப்டுவோ இப்பெல்லா மருந்து மாரியே ஆயிடுச்சு அதாவது அப்பல்லா அதுதா உணவு சாப்பாடு இப்ப அது வந்து டயட் டுக்காக டயட்டுக்கு சர்க்கரைக்கு பீ பிக்கு இந்த மாரி நீங்க வந்து தானிய உணவு எடுத்துக் கோங்க அரிசி அதிகமா எடுத்துக்காதங்கறப்ப இப்ப வந்து இது வந் து மெடிசன்க்கு எடுக்கற மாரி எடுத்துக்கற மாரி சூழ்நெல ஆயிடுச்சு அப்பல்லா அதுதா சாப்பாடே அந்த மாரி சாப் பாட ஸ் கம்பு சோளம் பு இது மாரி கூழா குடிச்சு கேழ்வறகு குடிச்சு அப்ப சாப்ட்டவுங்களுக்குல்லா யாருக்கு சக்கரங்கறது அதி பீபி ச அது என்ன சொல்லுது மன அழுத்தம் ரத்த அழுத்தம் ஆமா அந்த மாரி எல்லா இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணையாரு மிராஸ்தாரு அந்த மாரி ஆளுங்களுக்கு தா இருக்கு பணக்காரனுக்கு தா வரு அந்த வியாதி ஒழைக்கிறவுனுக்கு வராதும்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா பீபிசி சுகரு கேன்சரு இல்லாத நோய் கடையாது ஆமா பிள்ளைங்க பெறந்த கொழந்தைக்கு கொஞ்ச நாள்ள அந்த கொழந்த பால் குடிச்சாலோ ஏனா அந்த ப பொறக்குற கொழந்தைக்கே சுகர் இருக் குன்றாங்க இதலா என்னாத்த சொல்து
ஆமா ஆமா
இல்லனா சிறுதானிய வகையில என்னன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க
அந்த இப்ப வந்திருக்கரு பாத்தீங்ளா குதிரைவாளி அரிசி மூங்கில் அரிசி கவுனி அரிசி சாம இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றோ அதெல்லா பாத்தீங்கன்னா கஞ்சியா செய்யறாங்க ஆ புட்டா செய்யறாங்க இந்த சாம இருக்கு பாருங்க அது அதுல வந்து வெண்பொங்கல் செய்றாங்க அப்பறோ சக்கர பொங்கல் வ நம் ம நேரடியா அத வந்து சாப்பாடா எடுத்துக்க முடியாது இந்த கொழந்தைங்கல்லா சாப்படாது அத பாத்தீங்கன்னா பொங்கலா செஞ்சு குடுக்குறாங்க அருமையா இருக்கு இந்த பொங்கலா அந்த பொங்கன் வித்தியாசம் தெரியல கவுனி அரிசிலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்படுறதுன்னு சொல்லுவாங்க
ம் ம்‌ ஆமா
இந்த வெளிநாடுகள் இருக்கு பாத்திங்களா பர்மா அந்த மாரி இதுலலா வந்து அது தா உணவே அந்த இத வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா புட்டரிசின்னு சொல்லிட்டு அத ஊற வச்சு இந்தப் பயிறு அதையு ஊற வச்சு பயிரயு அதுல சேத்துக்கறாங்க பாருங்க சில்லு சிறுதானியத்தியு எவ்ளோ இத அந்த காலத்திலயே கண்டுபுடிச்சிருக்காங்க பாத்
ம்
அப்ப வந்து அத வேக வச்சு தேங்கா பூ வத்த போட்டு அந்த புட்டு மாரி செஞ்சு குடுத்தா அவ்ளோ ஆரோக்கியோ பால் குடுக்குறவுங்களுக்குலா பால் அவ்ளோ கடைக்கு
ஓ கவுனி அரிசி
ம் அதுல பாருங்க இன்னிக்கி பொங்கல் செய்றாங்க வயசானவுங்களுக்கு கஞ்சி வச்சு குடுக்குறாங்க அதுல அப்பறோ புட்டு செய்றாங்க எவ்வளவோ அதுல தயார் பண்ற மார்ருக்குது இன்னைக்கி
ம்
கம்பு எடுத்துக்கோங்க அது வந்து இன்னைக்கு அவ்ளோ இரும்பு சத்துன்‌ சொல்லிட்டு கூளு புட்டு ரொட்டி தோச இவ்வளோ வெரைட்டி வந்துருச்சு இப்ப எல்லாருமே அத வந்து ம்மா ஒடம்புக்கு இரும்பு சத்து ஆரோக்கியன் சொல்லிட்டு அத சாப்பட ஆரம்ச்சாச்சு கேள்வரகு வந்து சுகருக்குன்னு இல்ல எலைக்கறதுக்கு அதுதா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அதுயு அத குடிங்க அப்டின் சொல்ல ஆரம்ச்ட்டாங்க உடனே எல்லாருமே என்ன பண் டாங்க காலையில ஏன்ச்சா கம்மங்கூழு கேழ்வரகு கூழு பாத்தீங்கன்னா கு அந்த தோச அதுலயே இடியாப்ப செய்யறாங்க புட்டு செய்யறாங்க ரொட்டி செய்யறாங்க எவ்வளோ வெரைட்டி செய்ய முடியுமோ அதுல செய்யறாங்க இந்த ரெண்ட்லயுமே கம்பு கேள்வறகுல சிறுதானிய வந்து இன்னைக்கு அவ்வளோ உதவியா இருக்குது சோளத்த எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா அந்த சோளத்தோட கொஞ்சோ வந்து அரிசிய சேத்துக்கிட்டு உளுந்து சேத்துக்கிட்டு அத அரச்சு தோசையா ஊத்தி குடுக்குறாங்க அவ்வளோ நல்லதா சத்து அதுல
அதா அதா
சோளத்த எடுத்துக்கிட்டா இது மாரி ஒவ் வொரு இதுலயுமே நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அப்பறம் பா த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல கொண்ட கடல
கொண்டக்கல்ல
ஆமா அது இந்த பச்ச பயிறு
ம்
கொஞ்ஜூண்டு எதாவ ஒரு அரிசி இத போட்டு அரச்சு அது ஒரு தோச ஏன்னா அதுல புரோட்டீன் இருக்கு அப்படின்ட்டு அது அப்பற பச்சப்பயிரு கருப்பு உளுந்து இருக்கு பாத்தீங்களா அது அ கொஞ்ஜூண்டு அரிசி இத போட்டு அது ஒரு தோச அந்த தோசைய வந்து இதா செய்யறதுல கேரட் அதுல திருவி அப்பற அதுல வந்து கொஞ்ச வெங்காயம் போட்டு முருங்க கீரையபோட்டு அட மாரியே செஞ்சு சாப்பற்றாங் அத இப்டி சாப்பட வேணா இப்டி சாப்ட்டா கொழந்தைங்கல்லா சாப்புடுவாங்க அப்படின்ட்டு இப்ப அந்த மாரி புட்டு செஞ்சு குடுக்கறாங்க அவ்ளா அழகா இருக்குது பாக்கையிலயே கேள்வறது புட்டெல்லா
ம்
ஆமா கேழ்வறகு புட்டு அதுல இந்த இது நம்ம பச்சரிசில தா புட்டு செய்யறோ இப்ப பாத்தீங்கன்னா கம்புல புட் ட்டு கேழ்வரகுல புட்டு எல்லாமே வந்துருச்சு ம் இடியாப்பமு அதே மாரி தா
ம்
ம் அப்பற கருப்பு சுண்டல் எடுத்துக்கிட்டம்னா அத வேக வச்சு இப்பப்ப இப்ப ஸ்கூல எல்லா தொடங்கிருச்சு ப்ப பதினொரு மணியானா புள்ளைங்க சாப்பாடுக்கு இதுக்கும்போது அது வேக வச்சு புள்ளைங்களுக் குடுத்தோம்னா அவங்களுக் கொஞ்சோ ம்
சாப்புடுதுங்க
நல்லது கொழந்தைங்களுக்கு அது
நமக்குமே காலேல கொஞ்சோ வேக வச்ச சுண்டல் அந்த கொண்டக்கல் ல ரெண்டு முட்ட அ வெள்ளரிக்கா ஒரு நாலு பீஸு கேரட் ஒரு நாலு பீஸு இது வந்து புரோட்டீன் இருக் குதாமா காலேல பாத்தீங்கன்னா இதுவே ஒரு உ உணவா எடுத்து சாப்ட சொல்றாங்க அத பாத்தீங்கன்னா ரெண்டு முட்ட இருக்கு ரெண்டோ மூணோ கொஞ்சூண்டு பெப்பர் போட்டு அந்த ப்ரோட்டீனு காலேல இத சாப் ப்டணுமா கம்பல்சரி அது எனக் கு எங்களுக்கு வந்து சுகர்காரவங்ளுக்கு கம்பல்சரியா அது சாப்டவே சொல்றா அது பாத்தீங்கன்னா ரெண்டோ மூணு முட்டையோ அ ஒரு கொஞ்ஜோண்டு தானிய வக கொஞ்ஜூண்டு வேக வச்சது
ம் ம்
ஒரு ப்ளேட்ல பாத்தீங்கன்னா அப்டியே வக்கிறா அது கேரட்டு வெள்ளரிக்கா ஆ ம் இந்த ரெண்டு நட்ஸ்ல வந்து கொஞ்சோ காஞ்ச உளர்ந்த திராச்ச கொஞ்சோ ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாம் அந்த தட்டுல இப்டியே வச்சு இத கால டிப்பன்னு இத மட்டு சாப்ட சொல்றாங்க
ம்
முடுஞ்சா புடுச்சா ஒரு பால் குடிச்சுக்கலா இல்லன்னா ஒரு டீ பிளாக் டீ மாரி போட்டு குடுச்சுக்க சொ புற்றாங்க கால டிஃபன் இதுதா டயட்டு முடுஞ்சுருது ஆமா இது வந்து நீங்க நாலு இட்லி சாப்புற்றதுக்கு
ம்
ரெண்டு இட்டிலி ரெண்டு முட்ட இப்டி சாப்டுங்க அப்டிங்குறாங்க நா இன்னைக்குதா அத கூட பாத்தே நாலு இட்லி சாப்ட்டா சுகர் ஏறுமா அதே ரெண்டு இட்டுலி ரெண்டு முட்ட அ ஏதாவது வேற ஏதாவது ரெண்டு ஸ் பத்தலனா ஏதாவது ரெண்டு சேத்துக்க சொல்றாங்க ஆ பயிறு மாரி இந்த மாரி வேக வச்சது கொஞ்சோ பயிறு கொண்டக்கடல ஏதாவது இல்லன்னா பாசி பயிரு பச்சயா வேக வ ச்சத கொஞ்சோ எடுத்துக்க சொல்றாங்க நாலு இட்லிய இந்த மாரி சாப்டாதீங்க அது சக்கர ஏறுன்
ஆமா ஆமா
கிதா அத கூட பாத்தே சேரி அப்ப வந்து இட்லி தோசைல்ல கண்டிப்பா இருக்குது
ஆமா அதாவது சாப் பாட்டு அளவ எவ்வளக்களவு நம்ம கொறைக்கிறமோ சுகர் அளவு குறையு கண்டிப்
ஆ ம் இந்த இப்ப ஒரு போன வாரோ திங்க கெழமன் நெனைக்கிறே தோழி ஆமா திங்க கெழம நா வந்து சுகரு சக்கரய வந்து நாங்க வந்து ரெண்டு பேர் டெஸ்ட் எடுத்தோ அவருக்கு எரநூத்தி பத் து எனக்கு முன்னூத்தி பத்து ஒரே சண்ட திட்டிக்கிட்ருக்காரு நீ அத சாப்புற்ற இத சாப்ட்ட வாய்கே இது பண்ண மாட்டேங்குற வாக்கிங் போல வக்கலன்னு அந்த காலேல நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சற்றது காலேல அத குடுத்து து ரெண்டு பேரு வாக்கிங் லைட்டா போபோறோ போயிட்டு சரி முடுஞ்ச அளவு நடக்குறது ஒரு அர மண் நேரோ போயிட்டு வந்து டீயோ காப்பியோ எதோ ஒண்ண போட்டு குடுச்சுட்டு அதுக்கப்பறோ அ இயல்பான வாழ்க்க அ காலேல டிப்பன செஞ்சு சாப்ட்டு சாப்பாடு செய்றதுனா சமச்சுட்டு அப்டியே ஓடிக்கிட்ருக்கு தோழி
இன்னைக்கலா வந்து இந்த மில்லட் இருக்கு பாத்தீங்களா கடலை ஆ அந்த மாரி எடுத்துக்கோங்க
ம்ஹும்
கடலைல வந்து நீங்க அதாவது பொட்டு கடலையே வெக்காம
ஓ
கடல கொஞ்சோ இத கொஞ்ச வெச்சிக்கோங்
ம் நைட்ல இரவுல சாப்ட்லாமா இல்ல கால டைம்ல தா சட்னி அரைக்கணுமா கடலை ம்க்கும் நெஞ்ச கறிக்கு ம் ஆமா அதனாலதா நா கேக் கிறே ஏன்னா நைட்ல சேராது கால டைம்ல
காலையில சாப்பல்லா நீங்க வேக வெச்சு கூட சாப்பல்லா
ம்
பச்ச கடலையா விக்கது பாத்தீங்ளா அத வாய்ன் ட்டு வந்து வேக வெச்சு ஆளுக்கு ஒரு கப்பு அதுல வந்து கொஞ்ச தேங்காவோ இல்ல கேரட்டோ வெங்காயம்மல்லா திருவி போட்டு அதோட ஏன்னா எக்ஸ்ட்ரா சேத்துக்கணும்ல கேரட்ல்லா சேத்துக்கறது நல்லது ஆ அந்த கடலையோட அது ஒரு கப்பு சாப்ட்டுட்டு ரெண்டு முட்ட சாப்புடுங்க தோழி அதுவே வ ந்து கால உணவு புரோட்டீன் தா ரெண்டுமே புரோட்டீன் தா உங்களுக்கு கேரட்ல எது கெடைக்குது விட்டமின் ஏ கெடைக்குது இது அவ்ளோதா நீங்க வேற ன்னா சொல்லுங்க இந்த மாரி நம்ம எடுத்துக்கலா ஒன்னு பிரச்சன கெடையாது மில்லட்டுல பாருங்க எவ்ளோ இருக்குது பாத்துருக்கீங்களா
ம்
அவ்வளோ வகை இருக்குது ம் சுண்டல் பட்டாணி ஆ அது மாரி இந்த உப் புக் கடலை எல்லா இருக்
எங்க தோழி நம்ம வந்து செஞ்சு சாப் த அளவுகெல்லா பொருமை பத்தாது வந்து அது ரிசட் து அந்த மாரி செய்றாங்பாருங்க அத பாக்கையிலயே ஆசையா இருக்கு அக்கா அதுல ரெண்டு
ஆமா
குடுக்கு அப்டின்ட்டு அது
உப்புக் கடலை எல்லா சாப்புடுங்க நீங்க இனிப்ப எடுத்துக்காம இனிப்ப எடுத்துக்காம உப்பு கடலைய வாங்கி வெச்சுக்கிட்டு நெலக்கடல உப்பு கடல பொட்டுக்கடல இந்த மாரியே சாப்டுங்க அதாவது ரொம்ப எடுத்துக்காதீங்க அது மப்பு தா ஒரு நாளைக் ஒன்னு ஒன்னு இன்னைக்கி நெலக்கடலனா நாளைக்கு உப்புக்கடல இன்னொரு நாள் போ பொட்டுக்கல்ல ம் ச்சும்மா ஒரு ஒரு அளவு இப்டி எடுத்து வெச்சிட்டு சாப்
கொஞ்சோ ஒரு கைப்பிடி அளவு இருந்தா போது ஒரு கையளவு அவ்ளோதா ம்
நம்பளுக்கு
அதா அதா ஆம்மா இந்த மாரி சாப்ட்டுட்டோம்னா அது மாரி தேடாதுல்ல
ம் நம்ம வந்து பெரிய அளவுல வாங்கி சாப் புறதுக்கு இது சாதாரணமா கம்மியாதா விக்குது ம் இந்த பொறி இந்த மாரில்லா சாப்ட்டுக்கலா தோழி
அதா அதா
ம் செரிங்க தோழி முடிந்தது மீ ஆமா மீண்டும் ஒரு அழைப்பில் சந்திப்போம் ம் ம் ம்